சொல்லுங்க தோழி
ம் என்ன தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க தோழி சாப்ட்டாச்சா
ஆ இல்ல இனிமேல் தா தோழி இனிமேல் தா நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு
சேர் சேர் சேர் இன்னிக்கு ஞாயிற்றுக்கெழம இல்லவா அதனால நாங்க இப்பதா எழுந்தோ
சேர் சேர் நாங்க ஏ ஏழ் மணிக்கு எந்துருச்சாச்சு இன்னிக்கு வந்து டிஃபன் வந்து கூழு உங்க வீட்ல
என்ன கூழு
கம்மங்கூழ்
சேர் சேர் சேர் ம் எங்க வீட் ல என்ன பண்றதுன் இன்னு தெர்ல இனிமேல் தா பண்ணணு இப்ப தான எழுதுனோ அதனால இனிமேல்தா பண்ணணோ ம் கம்மங்கூழ் எப்டி செய்வீங்க
கம்ப வந்து முந்துன் நாள் நைட்டே ஊற போட்டுன்னோ சிஸ்டர்
ஆ
ஊற போட்டு முந்துன் நாள் இல்ல நம்ம பண்றதுக்கு ரெண்டு மண் நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு நைட்டு நல்லா மிக்சில அரச்சு
அ
தண்ணி ஊத்தி தண்ணி மொதல் நல்லா கொதிக்கவு நம்ம அரச்சு வச்ச கம்ப தூக்கி போட்டு ஆ அரச்சு வெச்ச இத தூக்கி போட்டு
அ
ஒரு டென் மினிட்ஸ் வந்து கிண்டிகிட்டே இருக்கணு அடுப்புல வெச்சு அடுப்புல வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தம்னா ஒரு கட்டியான பதத்துக்கு வரு வந்தோன்னே ஒரு வாசன வரு அந்த வாசன வந்துதுனா நம்ம சாப்பர்றக்கு ரெடி வெந்துருச்சுன் அர்த்தோ
சேர் சேர் சேர் அத எதுவு தொட்டு பாக்கணு அந்த மார்லா எது வேண்டா
அத அதெல்லா எதுவ் வேண்டா நமக்கு வா
அ அ வாசனையிலே தெரிஞ்சிரு வெந்திருச்சி அப்டினு அ
வெந்துர்ச்சினு
ம் சேரி சேரி சேரி
உங்க வீட்ல என்ன சிஸ்டர்
எங்க வீட்ல இன்னு ஒன்னு இல்ல தோழி இனிமேல்தா செய்யணு இன்னிக்கி சண்டேனால பசங் கலா லேட்டா எந்திர்ச்சாங்க என்னுடைய கணவரு லேட்டாதா எஞ்சாங்க அதனால கொஞ்சோ லேட்டாதா சமைக்கணு ம்
சேர் சே
ம் எங்க வீட்ல அட தோச
ஓகே சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் அத எப்டி பண்ணுவாங்க
அட தோச வந்து எல்லா சிறு பருப்பு தெரியுமா சிறு பருப்பு தொவரம் பருப்பு கடல பருப்பு அந்த மாதிரி எல்லா பருப்பையு ஊற வச்சிறணு ஒரு ரெண்டு மண் நேர த்துக்கு முன்னாடி ஊற வைக்கலா ஊற வெச்சுட்டு அத மிக்சியில அடிக்கணு
ம்
அடிக்கம்போது பெருஞ்ஜீரகோ கொஞ்சோ காயப்பொடி இருக்குல்ல காயப்பொடி எல்லாம் போட்டு மிக்சியில அடிக்கணு அடிச்சிட்டோனா நல்லா மாவு பதத்துக்கு இப்ப நம்ம இட்லி மாவு இருக்குல அந்த மாரி மாவு பதத்துக்கு அரச்சர்ணு அரச்சி ட்டு ஒரு பத்து நிமிஷோ வெளில வெச்சிருந்து ஒடனே தோச ஊத்துனா நல்லா இருக்கு மொறு மொறுன்னு ஒடம்புக்கு ஹெல்தியா அதுல பச்சைப்பயிரு இருக்கு தெரிமா பாசி பயிறு அ அது கூட அ அது கூட சேக்கலா சேத்தம்னா அ து கூட நல்லா இருக்கு அதெல்லா ஒடம்புக்கு ஹெல்த்தி தான அந்த மாரி போட் டு நல்லா ஆ நெறையா புரோட்டீன் கெடைக்கு ஒரு பத்து நிமிஷோ வெச்சுட்டு அதுக்கப்றோ மிக்சியில அடிச்சிட்டு நல்லா தோச மொறு மொறுன்ருக் கு நல்லா எண்ண கொஞ்சோ நெறைய ஊத்தனு கொஞ்ச வேகறதுக்கு லேட்டாகு அந்த மாரி போட்டோ நெனச்சிக்கோங்க தேங்கா சட்னி வைக்கலா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சீனி இருக்குல அது கூட குடுக்கலா சீனி சாப்டா கூட நல்லா இருக்கோ ஆனா இப்புடியு செய்யலா
உம் க்கு
செஞ்சா இது வந்து நல்லா இருக்கோ ஒடம்புக்கு புரோட்டீன் கூட அந்த மாதிரி நீங்க என்னது சத்தான உணவு குடுப்பீங்க உங்குளுக்கு பசங்க எத்தன பசங்க
எனக்கு ஒரு பைய தா இருக்
சேர் சேர் சேர் சேர் சேர் என்னது சத்தான உணவுன்னு அவனுக்கு குடுப்பீங்க
அவனுக்கு ஹெல்த் மிக்ஸ அரைச்சு வெச்சிருப்போ அந்த ஹெல்த்
சேர் சேர் சேர் சேர் சேர் சேர் அத எப்டி நீங்க கடையில வாங்குவீங்களா நீங்களா பிரிப்பேர் பண்ணுவீங்களா
இல்ல எங்க அம்மா எங்குளுக்கு பண்ணி தருவாங்க
செரி செரி செரி செரி செரி ம் காலை உணவே அதா சாப்புடுவானா
ஆமா காலையில ஸ்கூலுக்கு போம்போது அதா சாப்புடுவா
சரி சரி சரி சரி நாங்க கூட காலை உணவு அதா குடுத்துட்றுந்தோ நா வந்து வீட்லயே பிரப் பேர் பண்ணுவே பண்ணி அரச்சி வெச்சி குடுப்பே சின்ன பசங்களா இருக்கும்போது பசங்க சாப்டாங்க இப்ப வெவரம் தெரிஞ்சதுனால அவங்க சாப்ட மாட்டேங்கிறாங்க
உம்
அதனால இப்ப அத விட்டுறது காலையில நாட்டுக்கோழி முட்ட இருக்கு பாத்தீங்களா அந்த மு ட்ட ரெண்டு எப்பவுமே குடுத்துருவோ அதுதா வெறும் வயித்துல சாப்டுவாங்க இந்த டீயோ காஃபியோ அந்த மாறிலா குடுக்க மாட்டோ
எவ்ளோ ரேட்டு நாட்டுக்கோழி முட்ட
ஒரு முட்ட பதின்மூன்ருபா
ஓகே ஓகே
உம் உம் அந்த மாறி குடுத்துருவோமா குடுத்துட்டோம்னா அவுங்க அதயே சாப்டுப்பாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு முட்ட அந்த மாறி போட்டு குடுத்துருவோ அதயே அவுங்க சாப்ட்ருவாங்க ம் ம் ம் ம் க்கு உ
இங்கலா நாட்டு கோழி முட்ட கெடைக்குறதுல்ல சிஸ்டர்
ஓ அப்புடியா
ம் மத்தியானத்துக்கு ஃப்ஷு நீங்க என்ன
ம் மத்தியானத்துக்கு எங்க வீட்ல சாம்பாரு சிஸ்டர் இன்னிக்கி அம்மாவாசையா அதுனால எங்க வீட்ல சாம்பார்
எங்க வீட்ல ஃபிஷ்
செர் செர் செர் செர் சமைச்சிட்டீங்ளா இனிமேல் தானா
இனிமேல் தா இப்ப தா வாங்கி வெச்சுருக்கே இனிமே தா சமைக்கனோ
செர் செர் செர் நீங்க சமைப்பீங்களா உங்க அம்மா சமைப்பாங்களா
நா தா சமைப்பே
செர் செர் செர் செர்
அவங்க வயசானவங்கல்லயா அவங்க வயசானவங்கல்லயா ஆ நா நானா சமைப்பே
சரி சரி சரி சரி ம் எப்டி சமைப்பீங்க மீன் கொழம்பு
புளி கொழம்பு மாரி தா சிஸ்டர் புளிய கரைச்சு தனியா வச்சுப்ப கரைச்சு வச்சு புளி தன் ணியோட மசால பொடி எல்லா ஆட் பண்ணிட்டு வெங்காய தக் தக்காளி வதக்கிட்டு இத தூக்கி போட்றது அந்த அரச்சு வச்ச விழுதெல்லா போட் டு அந்த தண்ணி உப்பு தண்ணில எல்லா போ கலந்து வச்சுருந்தல அத தூக்கி ஊத்திட்டு வெங்காய தக்காளி வ அரப்போம்ல சிஸ்டர் அது கொர கொரனு அரச்சிருப்ப
அ அ அ அ
அரைச்சுருக்கிறத புளித்தண்ணி கரச்சுருகம்ல அதுலயே கலந்துருவ மசாலா பொடி எல்லாத்தையுமே அந்த புளித்தண்ணிலயே கலந்துட்டு
ம் ம் ம்
திரும்பவு ஒரு வெங்காய தக்காளி பூண்டு போட்டு வதக்குவ வதக்கிட்டு அதுல அந்த கரைச்சு வச்சுருக்க எல்லாத்தையு ஊத்திருவ மிக்ஸர் எல்லா ஊத்தி ட்டு திரும்ப கொதிக்கவு மீன தூக்கி உள்ள போட்டுட்டு
சர் சர் சர்
ஒரு கொதி வந்தது ஆஃப் பண்ணிறது
ஆ ஆ தேங்கா லா போட மாட்டீங்ளா
ஆஹா தேங்கா போட மாட்டோ
ம் நாங்க எப்டினா தேங்கா போடுவோ நாங்க வந்து எல்லா பொருளுக்குமே தேங்கா சேத்தா தா எங்களுக்கு டேஸ்டா இருக்குமா அதுனால மீன் கொழம்பு கூட நாங்க எறக்கும் போது தேங்கா மெளகு சீரகோ லைட்டா கொஞ்ச வறுத்து வச்சுருப்போ தேங்கா மெளகு சீரகோ பூண்டு அதெல்லாம் போட்டு அரைச்சு அதுல ஊத்துவோ ரொம்ப புளிப்பா இருந்துச்சுனா என் கணவருக்கு புடிக் காதா அதுனால நாங்க இப்டி ட்ரை பண்ணி பாப்போ
ம் ம்
ம் மீன் லா சீப்பா கெடைக்குமா உங்க ஏரியால
ஆமா எங்க ஏரியால சீப்பாதா கெடைக்கு
ஓ சரி சரி ச இந்த எறால்லா கெடைக்குமா
எறாலா கெடைக்காது நண்டு கெடைக்கு
அ அ அ
எறா கெடைக்காது
ஓ ம்
உங்க வீட்டு சைட்ல்லா எறா கெடைக்குமா
ஆ எறா கெடைக்கு நல்ல ஏறா கெடைக்கு நாங்க வாங் ஆ அது எறாவ எங்க பசங்களுக்கு பிரியாணி போட்டாதா ரொம்ப பிடிக்குமா அதனால நாங்க பிரியாணி போடுறது நேத்து பேசும்போது கூட ஒரு தோழி எறா டிஷ்ஷு சொன்னாங்க செரி அந்த மாரி அடுத்த வாரோ ட்ரை பண்லா இந்த வாரோ எது சாப்பிட முடியாது அம்மாவாச ன்றதுனால செரி அதனால் அடுத்த வாரோ அந்த மாதிரி ட்ரை பண்லா எறா வாங்கி அப்டின் நெனச்சிட்ருக்கோ
ம் ம்
ம்
ஏ அம்மாவாசனா சாப்புட கூடாதா ஸ்டர்
ஆஹா சாப்டக் கூடாது அதாவ்து அமாவாசன்னா மாமனார் மாமியார் இல்லாதவங்க சாப்ட கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா அ சயின்டிஃபிக்கா பாத்தோம்னா அம்மாவாச அன்னைக்கு நம்ம நான்வெஜ் சாப் டம்னா நம்ம ஒடம்புல வந்து ஜீர்ணமாகாது
ம் ம்
ஜீரண சக்தி இல்லாம நம்மளுக்கு எத அதனாலதா அது வந்து எதாவ்து ஒரு த்து பண்ணு அதனால அது வந்து பண்ணக்கூடாது அது தெரியாம நறைய பேரு சாப்டுவாங்க
ம் ம் எனக்கு நீங்க சொல்ல போய்தா தெரியுது சிஸ்டர் இதுக்கு முன்னாடி எல்லா தெரியாது செரி இனிமே நானு ஃபாலோ பண்றே
ஆ பாலோ பண்ணுங்க நாளைக் எடுத்துக்லா இல்லையா நாளைக் என்ன அ இன்னைக்கில்லேனா நாளைக் எடுத்து சாப்ட போறோ அவ்வளோதா
ஸ்கூல் போயிருவாங்க அதுக்கப்புறோ எடுக்க முடியா இல்லையா அதனால இன்னைக்கே எடுத் தாச்சு
ம் உங்க பசங்களுக் ஸ்கூல்ல நான்வெஜ்லா குடுத்து உட்லாமா
நான்வெஜ் இல்ல அங்கதா சாப்பாடே அவங்களுக்கு
ஓ ஸ்கூல்லே சாப்பாடா
ஆமா
அ அப்டி என்ன ஸ்கூல்ல சாப்பாடு ஆ அதுக்கு தனியா ஃபீஸ் குடு
ஆமா ஆமா அதுக்கு தனியா பைசா கட்டணு
ஓ சரி சரி அதனால நீங்க சாப்பாடு லன்ச் கட்ட வேண்டிய வேலையே இல்ல
இல்லு நம்ம வாட்டர் பாட்லு ஸ்நாக்ஸு குடுத்து வுட்டா போது
சேரி சேரி செரி செரி டிஃபனு வீட்ல சாப்டு போயிருவாங்களா
அதா டிஃபனே கெடையாதே கூழ் தா குடிச்சு போவாங்க
டெய்லி கூழுதா
ஆமா கூழ் இல்லாட்டா காலையில ஏதா ல லைட்டா மத்தியானொ வொச்ச சாப்பாடு இருக்கு அது சாப்டு போய்டுவாங்க
ஆ ஆ சேரி சேரி செரி செரி செரி அ என்ன பண்றாங்க பசங்கல்லா
விளாண்டுட்டு இருக்கா பால் வச்சு வெளில விளாண்டுட்ருக்கா
சரி சரி சரி சரி எங்க பசங்களு விளாண்டுட்டு தா இருக்காங்க
அ ஆ
சரிங்க சிஸ்டர் இன்னொரு வாய்ப்பு கெடச்சா பேசலா உங்கட்ட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி
நன்றி நன்றி
நன்றி ம்